ஹலோ
ஆஹ் சொல்லுங்க எப்டி நல்லா இருக்கீங்களா
ங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிய சாப்
சாப்பிடலல்ல சிஸ்டர் இனிமேதான் இனிமே தா ஏதாச்சும் பண்ணணும் நீங்க என்ன பண்ணியாச்சா
இல்ல நானும் இனிமேதான் ப்ரிப்பர் பண்ணனும்
என்ன சமைக்கன் இருக்கீங்க
ஆஹ் தோசை இல்ல இட்லி ஏதாவது செய்யணும்
ம் அத தொக்க கொழம்பு வச்சு செரிங்களா சட்னி மாரியா இல்லாட்டி வேற ஏதாச்சும் வைக்கிறதா
ஆஹ் தேங்காய் சட்னி அரப்பே தக்காளி சட்னி எதாவாது அரப்பே கால்ல தக்காளி சட்னி அரைச்சு பிரிட்ஜ்ல வச் சேன் அது இன்னும் இருக்கு இல்ல இன்னும் வேற ஏதாவது பிரிப்பேர் பண்ணிப்பேன்
ஓகே ஓகே அப்பறம் வேற என்ன நான் வந்து பசங்க எல்லாம் வெளியப் பொய்டாங்க அப்போ சரி நா மட்டுதா இருக்கறே செரி அதனால ஏதாச்சு இப்ப சிம்ளா எதாவது முடிச்சு நா மட்டும்தானே
எங்க எதோ ஊர்க் போய்ருக்காங்ளா
இல்ல இல்ல பக் கத்துல அவுங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக் காங்க ஆமா அத லேட்டாதா வருவாங் அவுங்க அங்க ஏதாவது சாப்ட்டுட்டு வந்துருவாங்க சேரி அதுனால நா வந் ஏதாச் ஏதாச்சும் சிம்பிளா ஏதாவது நான் மட்டும்தான ஏதா
ஓ சேரி சேரி உங்க அம்மா அப் பாவா உங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவா
ஹஸ்பண்டோட அம்மா உம் ஆமா அங்க எ பஸ்டு எல்லாரு ஜாய்ண்டா இருந்தது அதுகப்புறம் எல்ல மாறி மாறி ஒ வந்தது ம் ம்
சேர் சேரி செரி ஆ ஆ எங்க உம் நாங்க வந்து அத் மாமனார் இல்ல எறந்துடாங்க ஆஹ்
ஆஹ்
நானு எங்க வீட்டுக்காரம் ங்க பச பசங்க எங்க அத்த மட்டோ இருக்காங்க எல்லா சேந்துதா இருக்கோம்
ம் நாங்க ஆக்ச இருக்கிறது எங்க ஹஸ்பண்டோட அம்மா வந்து ஒரே பில்டிங்ல தான் இப்ப ஆப்போசிட் அப்போசிட் விடு எது என் அம்மாவோட தங்கச்சி வி அந்த பாட்டி விடா ஓகே புரியுதா
ஹலோ கேக்குதா ஆ ஹஸ்பண்டோட அம்மாவோட தங்கச்சி வீடு அந்த மாரி பாட்டி ஆ அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களோ பக்கத்துலதா அந்த மாரி இருக்கிறது ம்
ஓ ஓகே வரேன் மாமியார் உங்களுக்கு அப்ப
ஆமா ரெண்டு இல்ல எனக்கு நாலு மாமியார் எல்லாரும் பக்கத்து பக்கத்துல சுத்திதான் இருக்கறாங்க ஆமா நான
அதனால எனக்குமே நாலு மாமியார்
நால் மாமியாரு இருக்காங்ளா அவுங்
ஆமா நல்ல வேல எல்லாம் தூரமா இருக்காங்க அது அதனால ஒன்னோம் பிரச்சன கெடையாது அப்ப கஷ்டம் தான் எதையும் தாண்டி செய்ய முடியாது என்ன எல்லாருக்கு இன்பார்ம் பண்ணிட்டுதான் பண்ணனோம் பண்ணாம இருந்தா சண்ட வந்துடோம்
ஆமா உ ஏதாவது ஹன்னா எல்லாரோ கு ஓடி வந்துருவாங்க ஒன்னு செய்யவே முடியாது அதனால எல்லாமே எல்லாம் சொல்லி செஞ்சு அந்த மாரிதான்
ம் பக்கத்துல இருக்கிறது ஒரு இது த்ல்ல ஜாலி விதத்துல கொஞ்சம் கஷ்டம் தான் ஆ என்ன கொஞ்சம் நெறைய பேரும் தான் விசேஷம் அடிக்கடி வரும் பக்கத்துல இருக்கனால
ஆமா பக்கத்துல இருக்கறனால ன் எந்த ஒரு இதுனால எல்லாரும் ஒன்னு உடனே கூடிடுவாங்க ஆ ஆமா எல்லாரும் வந்துருவாங்க ஆமா தூரமா இருக்கம்மோ இப்ப நாங்க நால்லா கல்யாண கழி்ச்சு வந்ததது ரொம்ப தூரம் எனக் ஓடனே எங்க அம்மா வீட்டுக்கு அங்கலாம் போக முடியாது
ஓகே ஓகே ஆ ஆ
இப்ப வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக் அங்க ஒரு விஷயம் தான் எனக்க பாரு என்னால அங்க போகவே முடியாது அந் தத்து மாரி அது ரொம்ப வருத்தம்மா இருக்கு பதும்
ஆமா ஆஹ் ரொம்ப அம்மா எங்க ரொம்ப தூரமா அம்மாப்
ஆமா எங்க எங்க ஊர் வந்து கன்னியாகுமரி
கன்னியாகுமரியா சேரி சேரி சேரி ஆஹ்ஹ் கரண்டா நீங்க இருக்கிறது சென்னை அப்ப தூரம தான் இதுக்காவே போனும் போல தனியா லீவ்வுலாம் எடுத்
ஏ தனியா பசங்களுக்கு லீவ் வரம்
ஆமா ஆமா ஹான் எப்டி எயிட் அவர்ஸ் அ ஃப்வை அவர்ஸ் அ சிக்ஸ் அவர்ஸ் ஆவும் போகுமா
எட்அவர்ஸ் ஆகும் ட்ரைன்ல போகும் புலே ஆமா ஒன்டே நைட் ஃபுல்லா அந்த நைட் ஃபுல்லா அங்க அப்படியே டிரைன்ல இது ஆக்குன நமக்கு இப்ப அங்க போய் சேர முடியும்
சேரி சேரி
ஒரு நாள் ஃபுல்லாவே ஆமா ஒரு நாள் ஃபுல்லாவே அப்படியே போயிரும் ரொம்ப டயர்ட் ஆயிரும் இப்ப வந்து அங்க ஒன் வீக்ல நம்ம ஊருக்கு போறோம்னா வேஸ்ட் ஒன் டே இங்கோட ட்ராவல் அ இங்க இருந்து ஒரு நாள் டே டிராவேலு இடையில ஒரு மூண் நலகு வச்சிட் ட்டு போறது வேஸ்டு உம்
டயர்ல ஒரு நாள் தூங்கிடுவோம்
ஆமா ஒரு நாள் எக்ஸ்ட்டாவே தூங்குவோம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது உம் நீங்க எல்லாம் எப்படி க கல்யாணம் பண்ணது பக்கம் தானா இல்லடா தூரமாவா
திஅவர்ஸ் டிராவல் பண்ணனும் நாங்க இருக்கிற கடலூர் டிஸ்ட்டிக் கடலூர் டிஸ் சிக்கு தான் ஆனா கடலூரே எங்க ஊர்ல இருந்து டூ அவர்ஸ் ஆகும் ன்டாக நாங்க இருக்க இங்கறது கரட்டா திட்ட குடியில இருக்கோம் ஆன் இங்கிருந்து கடலூர் டிராவல் பண்றதுக்கே இங்க டூ அண்ட் ப் அவர்ஸ் ஆகும் ஆனா கடலூர் டிஸ்ட்ரிக் தான்ங்க இது கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் உள்ள ஆஹ ஆமா ஆக்சுவலா விருதாச்சலம் மாவட்டம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்ச பக்கம் அதுல கொண்டுட்டு வந்து இணைக்கற மாரி கேட்டுட்ருக் ஆனா இன்னு எது பண்ணல இப்ப விருதாச்சலம்தா எங்களுக்கு மெயினா அங்கதா மெயினான நெறைய கடையல்லா இருக்கு இங் கயு மெயினு இதுவு நகராட்சி தா இரு ந்தாலு கொஞ்ச விருதாச்சலத்துல கொஞ்சோ பெரிய பெரிய அந்த ந ஜுவல்ஸ் கடையெல்லா பெருசா ஆஹ் ஆமா அது மாதிரி இருக்
உம் உம்
எங்க ஊரு வந்து நாகப்பட்னோ டிஸ்ட்ரிக்கு
நாகப்பட்னோ ஓகே ஓகே ம் எல்லா கேள்விதா பட்ரு எல்லா கேள்விப்படுற எல்லா கேள்விப்பட்ருக்கே ஆனா வந்ததல்லா இல்ல எல்லா கேள்விப்பட்டு து ஆமா வேளாங்கண்ணி அதுவு தெரியு எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் த்துல அங்க எல்லா போ இருக்கீனல்லா அப்டி சொல்லி தெரியல
சேரி சேரி அதா இங்க ரொம்ப அது ஃபேமஸ் அந்த சைடு ஃபாரினர்ஸ்லந்து எல்லாருமே வெளி ஸ்டேட்ல இருந்து நெறைய வ ருவாங்க அங்க ஆமா ஆமா அதனாலயே நாகப்பட் னோனாலே நெறைய நாகப்பட்னோன்னு சொ தெரியாது வேளாங்கண்ணின்னு சொன்னாதா தெரியு
தெரியு ம் நாகப்பட்னம் கேள்விப்பட்டிருக்கே உம் நாகப்பட்னத்துல நல்ல நல்ல ஸ்கூல்ஸ் எல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கே நாகப்பட்னத்துலதான அது ஆமா உம் எடையில இங்க ஒரு ரிலேஷ ன்ல ஒரு இப்ப முன்னாடி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அஹ் அப்போ வந்து சேக்கறதுக்கு வேண்டி நாகப்பட்னோந்தா வந்திருந்தாங்க அங்க என்ன ஸ்கூல்னல்லா இப்ப ஞாபகோ இல்ல ஆனா வந்து அங்க வந்திருந்தாங்க அப்ப எங்க ஃபேமில இருந்து அப்பல்லா அது எங்க ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியாக்கு அப் ப நா இங்கயாச்சு பக்கத்து பக்கத்துலன்னு சொன்னேல்ல அங்க எ ப்டினா எல்லாருமே ஒரே வீட்லதா இருப் பாங்க அவ்ளோ நெறைய பேர் இருப்போ பெரிய ஆமா நெறைய பேர் இருப்போ அப்போ ஒரு விஷ யோ எங்கியோ போகணு ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட மொத்த குடும்பமு எல்லா ஏறி போகு ஆஹ் அண்ண மாரி நாகப்பட்டினத்துக்கு நான் சின்ன வயசுல அப்படி வந்திருக்கேன் எனக்கு அவங்க ஸ்கூல் சேக்கறதுக்கு வேண்டி பாக்குறதுக்குனு வந்தது உம் ஆனா ஒண்ணு பெருசா எனக்கு ஞாபக தின்ன தெல்லாம் ம்
நான் சென்னையில ஒன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நாகப்பட்டினம்னு சொன்னா தெரியாது எல்லா நாகர் கோயிலா நாகர் கோயிலான்னுவாங்க நாகப்பட்டினத்துக்கு அப்ப டிஃப்ரன்ஸ் தெரியாது செல பேருக்கு ஆனா வேளாங்கண்ணின்னு சொன்னா டக் இன்ஸ் பிரக்ரண்டாகி ஆமா அந்த ஊருக்கு நா வந்துருக்க எல்லா ஒன்னு ஸ்கூல் ட்ரிப் காலேஜ் ட்ரிப் எது எதோ ஒண்ணு வந்திருப்பாங்க எல்லாரு
ஆமா ம் நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்ல இல்ல நான் இப்ப கரெக்டா ஒர்க் பண்ணல ஜாப் தான் தேடிட்டு இருக்கேன் ஒன்னும் ஒன்னும் செட் பாத்துட்டு தான் இருக்க
ஓகே ஓகே உம் இல்ல இல்ல நா ஹவுஸ் வைஃப் ம்
சேரி ஓகே ஓகே பசங்களா எங்க நைட்டு வந்துருவாங்கலா இல்ல
நைட் வந்துருவாங்க நைட்டு வந்துருவாங்க பக்கத்துல தான இருக்கு என்ன எல்லாம் போயிட்டு எல்லாம் அங்கேயும் நிறைய பசங் பசங்கள்லாம் இருக்காங்க அப்போ எல்லாருமா சேர்ந்து வாழ் வாரதுல ஒரு நாள் அப்படியே ஒரு மீட்டப் போட்டு ஜாலியா அவங்களுக்கு ஒரு விளையாட் விளையாடு விளையாடிட்டு வந்துடுவாங்க ம் நைட்டு போய் கூட்டிட்டு வரணு
இன்னக்கி ஸ்கூல் இருந்துச்சா லீவ் தானா இன்னக்கி
இன்னக்கி லீவ் அன்னைக்கு லீ்வ் தா இன்னைக்கு நாளைக்கு தா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்சா இருக்கும் இல்லன காலையில போயிட்டு நைட்டு வந்து படிச்சுட்டு அந்த ஒரு அந்த ஒரு ரொட்டின் அப்படியே அவங்களுக்கு போயிருமே இப்ப எல்லாம் பழைய மாரி எல்லாம் அந்த மாரி ஜாலியல்லாம் இரு புல் டே படிப்பு படிப்பு ஏதா இருக்க வேண்டியதான் உம் உம் உங்க பசங்கல்லாம் என்ன செய்றாங்க
ஆஹ் எல்லாருமே அங்க நான் இங்க சும்மா ஒரு பையனுக்கு எடுத்தேன் நம்ப சொன்னா கேட்க மாட்டேங்குங்க அந்த பிள்ளைங்க அதனால அந்த விசந்த காலி போட்டாச்சு ஜி நம்ம சொன்னா ஏதாவது சொன்னா ஆமா நா சும்மா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் எடுக்குறேன் ஆஹ் அது சொன்னா கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கிட்ட அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ் சொன்னா இது இவனுங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதனால பார்த்தேன் சொல்லி்குடுத் வித்துட்டு தான் இருந்தேன் கேட்கல கொண்டு போய் வெளில சேர்த்து விட்டு வாந்டே
பிள்ளைகளுக்கு கூட எடுக்க முடியுது வீட்டு பிள்ளைகளுக்கு தான்
கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நேரா நம்ப கிட்ட கோச்சுகிட்டு இருக்குங்க அந்த பிள்ளைங்களு டிஸ்டர்ப ஆகுது ஆஹ் அந்த பிள்ளைங்களும் டிஸ்டர்ப் அதா அடிக்கவும் முடியாது
ஆமா
அது அதனால அதான் நான் என்ன பண்ணே பார்த்தே படிக்கல்லா சேரி கொண்டு போய் சேர்த்திருவோம் அப்படி
ஆஹ் எவளோ ஆப்போசிட்டாக்கல டியுஷன் டீச்சர் வீட்டுல டியூஷன் உள்ள வெளியே போ அது வேற வழி இல்ல ஆமா உம் உம்
சேரிந்தான் பார்த்தேன் இல்ல சும்மா கொஞ்ச நாள் இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா எடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு எட்டு வ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடிலந்து தான் எடுக்கிறே பாப்பா கொஞ்ச நாள் செட் ஆகலன்னா திருப்பியும் கேட்கவும் மாட் இருங்க அந்த புள்ளைங்க சொல்லு நம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாலு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்க பசங்களுக் பேம டியூசன்ல இன்டரஸ்ட் எடுதுக்க மாட்ங்கிதுங்க இந்த பிள்ளைங்களலா வச்சு செரி நாலு பேரோட முக்காவாசி படிக்க வைபோ அப்படினு கேட்ட பண்ணி பாத்த இப்பயும் ஒன்னு கேக்கல நா சொல்லி சொல்லி பாத்தா சேத்துருவே சேத்துவனு கொண்டு போய் சேர்த்ட் டன் பாபா அங்க டியூன் சேதாங்கனா நமக்கு ரொம்ப நம்ம பசங்க தான முக்கியம் பாப்பேன் திருப்பி வந்து திருப்பி நைட்டு உக்கார வைப்பேன் எல்லாத்தையும் இந்த ஹோம் ஒர்க்லாம் செக் பண்ணிட்டு படிச்சதெல்லாம் ஒரு வாட்டி பா
பியா தானே இருக்கே அங்யே சேத்து வுட்டு நம்மளும் பாக்கணுயிருக்கும்போது இப்போ இன்னு கொஞ்சோ இதாயிருக்கு
ஆமா ஒரு வாட்டி ஆமா தூங்க போற முன்னாடி பாப்பா கால்ல டைம் இருகாது மோஸ் இல்ல என்னைகோ ஒரு நாள் டைம் ஏதோ சீக்கிரமா செஞ்சுட்டா கால்ல எடு து செக் பணிட்டு உகாராவச்சு இது பண்ணி ப்ப நானு நம்ம அத நம்பிடு இருக் இருக்க முடியாது அப்புறம் போய் அடிதான் இது பிள்ளை பாப்பா இந்த டியூசன் முக்கியல ச்சு சும்மா எடுத்து பாத்தே அதுக்கபுற இல்லாட்டி நீ படிடா அந்த புள்ளைகள தா நம்ம புள்ளை தா பாத்து ஆகணும்
ஆமா நம்ம பிள்ளைங்க நம்ம கொஞ்சோ நம்ம கன் ருள இருக்க மாதிரி தா அவங்க கொஞ்சோ கூட நல்லா பண்ணுவாங்க
ஆம்மா ஆம்மா ஆம்மா ம்
ஓகே ஏடிசர் ஓகே ஓ ஓகே ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் ம் பாய்